ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ சும்மாதா உக்காந்துருக்கே நீங்க என்ன பண்ணிட்டு கேக்குதுங்களா
ஆ கேக்குது நானு சும்மாதா உக்காந்துட்டு இருக் க்க சரி உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலானுட்டு கால் பண்ணிருந்தே நீங்க அது கோழி குழம்பு செய்வீங்கல்லயா அது எப்டி செய்வீங்கன்ட்டு எனக்கு சொல்வீ ங்கள
ஆ சொல்லு இப்ப சொல்ணுமா அது ஒண்ணு இல்ல தேங்கா கொஞ்ச எடுத்துக்கணு அதுக்கு தேவையான அளவு தேங்கா தக்காளி இஞ்சி பூண்டு அதெல்லா போட்டு எண்ணெலே பட்ட லவங்கம் எல்லா எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி அது மேல மொளக தூளு தனியா மொளக தூளு தனியா தூளு மஞ்ச தூள் கொஞ்ச போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்பறமா ஆறுனதுக்கு அப்பறமா மிக்சியில ஆட்டிட்டு மறுபடி என்ன மறுபடி கடாய் வெச் வெச்சு அதுல எண்ணெய் ஊதி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு அதுமேல சிக்கன் போட்டு நல்ல கொஞ்ச வெந்ததுக்கு அப்பறமா சிக்கன் மசாலா போட்டுட்டு அதுக்கப்பறமா மசாலா எடுத்து கொட்டிருணு மசாலா எடுத்து கோட்டுடா அப்பறமா அவ்ளவுதா முடிஞ்சி
ஆ அவ்ளோதானுங்களா
ஆ அவ்ளவுதா ஆமா நல்லா கொதிக்க வைக்கணு அப்ப நல்லா இருக் கு அந்த அதுக்கேத்த மாரி தேங்கா போட்டதா கரெக்டா இருக்கு
தேங்கா எவ்ளோ மூடி போடுறீங்க ஒரு மூடி
ஆ ஒரு மூ ஆ ஒரு மூடி போட்றங்க
கிலோ சிக்கன்னுகா
ஆமா ஒரு
ஆ செரி செரி தண்ணி எவ்ளவு ஊத்திக்கிறீங்க
தண்ணி அதுக்கு ஏத்தா மாரி தான் ஊத்திக்கணு
அப்டிங்களா சேரி சேரி இன்னைக்கு நை இரவு என்ன உணவு மறுபடியு நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்றீங்க
நைட்டுக்கு அது இருக்கு ம் அந்த கொழம்பு இருக்கு ஓ ஆ அதேதா இல்ல இல்ல சாத வச்சிட்டாங்க குக்கர்ல அம்மா சாதோ வச்சாங்க அம்மா குக்கர்ல அது கொழம்பு மட்டு சூடு பண்ணிட்டா அவ்ளோதா அம்மா இங்க வந்து சும்மாதா இருக்காங்க அம்மாவு தம்பி என்ன பண்ணிட்டுருக்கா
தோ விளையாடிட்ருக்கா
ஆ நீங்க ஒரு சில்லு பாப்பா விளையாடிட்ருக்கா நீங்க ஒன்னு செய்வீங்கல சில்லு சிக்கன் மாதரி அது எப்டி செய்வீங்க
சில்லி சிக்கனா அது ஒன்னு பெருசா இல்ல அது சிக்கன எடுத்துக்கிட்டு அதுல கார்ன்ப்ளவேர் மாவு கொஞ்சோ மொளகா தூளு உப்பு மஞ்சள் கொஞ்சோ அப்றோ கலருக்காக கஷ்ட்ரீ மிளகாய்தூள் கொஞ்சோ அப்றோ பெப்பரு சீரகோ
ம்
அதுதா இதெல்லா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய்ல பொறிச்சு எடுத்துக்கனு ஃபஸ்டே எண்ணெய்ல பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியு மா எண்ணெ ஊத்திக் கிட்டு சின் சின்னதா வெட்டி வச்ச பூண்டு இஞ்சி போட்டு நல்லா கொஞ்சோ ஃப்ரை பண்ணதுக்கு அப்றோ வெங்காய அந்த கொடமிளகாய் இருக்குல்லையா அது போட்டுட்டு அப்ரோ டொமேட்டா சாஸ் இருந்துச்சுன்னா டொமேட்டோ சாஸ் ஊத்திட்டு அதுக்கப்றோ கார்ன் ஃபுளவர் மாவு சோள மாவு பாவுட்ரு அது என்ன பண்ணனு அது கொஞ்சோ இதுல மிக்ஸ் பண்ணி அதுல ஊத்தி கொஞ்சோ மிளகாய் தூள் உப்பு அதுல கொஞ்சோ போட்டு நல்லா கொஞ்ச நேரோ கொதிக்க வச்சுட்ட அப்றோ அப்ப சிக்கனு கோழி சிக் சிக்கன எடுத்து அதுல போட்டுக்கணு அவ்ளோதா கொஞ்ச நேரோ ஒரு அஞ்சு நிமிஷோ இது பாயிலாச்சுன்னா
ஓகே ஓகே நீங்க செய்றது நல்லாக்குது அதுனால கேட்டே
ஆமா சைங்க ஒரு நாளைக்கி நீங்களு ட்ரை பண்ணுங்க ம்
வருமான்னு எனக்கு தெரியில பண்ணிப்ப ட்ரை
அப்ப செஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லா வரு செய செய கத்துக்கலா நாங்களு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துலல்லா செய்ல சும்மா ஒரு வீடியோஸ் பாத்துட்டு அத பாத்துக்கிட்டுதா ஒன்னொன்னா செஞ்சு பழகுனது எடு த்தோனே எல்லா வராது பண்ண பண்ணதா வரு
ம்
ம் பாப்பா சரி ஏதோ அட்சிட்ருக்கா எல்லாரையு கிள்ளிட்டுருக்குற கட்சிட்ருக்குறான்னு சொல்லிட்டுருந்தீ இல்லையா இப்ப
ஆ இப்ப பல்லு கீ இல்ல இல்ல ரொ நல்லாதாருந்தா காலையில தா கொஞ்சோ ஒருமாறி ஆயிட்டா என்னன்னு தெர்ல காலையிலதா கொஞ்ச நாள அடிக்கிறா தி நல்லா அடிக்கிறா இப்போ பரவால்ல விளாடிட்டுருக்கா ம் காலையி இல்ல இதுவரைக்கு வந்ததுல இருந்து ஒன்னு பண்ணல வந்ததுல எதுவு பண்ணல காலையிலதா அப்டி பண்ணா என்னன்னு தெர்ல
சேரி சேரி நாளைக்கி கொஞ்சோ நேரத்தோட எல்லா அனுப்பி விட்டுருங்க
ஆ செரி செரி ஆமா ஆமா பத்து மணிக்கெல்லா அனுப்பிட்டு இன்னைக்கே அத கூட்டிட்டு போடான்தா சொன்னோ தம்பிகிட்ட இல்ல இல்ல நாளைக்குதா கூட்டிட்டு போவோ அப்டினுட்டா
ம் ம்
ஆ எல்லா ரெடி பண்ணி வச்சுட்டா அனுப்றோ பத்து மணிக்கு அந்த மாரி அனுப்
உமா எனா இப்ப மழக்கால இல்லியா மழ க்காலத்துல கொழந்தைங்க ன்ஞ்சிட்டா அது வேற கஷ்டம் மழைல அப்றமா இங்க வந்து கொட்டிக்கிறதுக்கு யாரு இருக்கற அவுங்களு வேலைக்கு போயிடுவாங்க நீ நானு வர முடியாது இல்லியா கொஞ்ச நேரத்தோட வந்துட்டா அவனு வந்து ஒரு மூன் நாள் இருக்கிற மாரி வர சொல்லுங்க அவுங்ளுக்கு பிறந்த நாள் வருது அதெல்லா கொண்டாடிட்டு போட்டாம்
ஆ சரி சரி சொல்ற சொல்ற அவன அப்பியே சொன்னே ரெண் நாள் இருந்துட்டு வாடா அப்டின்தா சொன்னே
உம் உ வேல தேடட்டு இங்கியே வந்துட்டு ஏதாச்சு போயிட்டு வா தேடி போற மாரி இருந்தா இங்கியே கூட போட்டு இன்டர்வியூ வெல்லா அட்டன் பண்ணதுக்கப்றமா போய் டிரெஸ்ஸு இதெல்லா வாங்கிட்டு எடுத்துக்கனு வந்து கொஞ்ச இங்கியே கூட ஒரு மாச ரெண்டு மாச செய்ட்டு அவனுக்கு சும்மா இருக்குறதுக்கு
நல்லா வேலைக்கு கூட வர்ட்டு ஒன்னு பிரச்சனல்ல
அங்க என்ன சத்தொங்க
சத்த என்னப் பண்றது எ பைய
ஹப்டிங்ளா என்ன பண்ணிட்ருக்கா சேட்டப் போல பயங்ரமா
ஆமா அவுங்க தூங்கும் போது பே பண்லான் பாத்தா யாரு ருமே இருக்கறதுல எல்லாரு பிஸியாவே இருக்கிறாங்க
உம்
எனக்கான டைம் இப்பதா கெடச்சிருக்கு உம்
உம் தம்பி சாப்பிர்றானா கரட்டா
ஆ பரவாயில்ல இப்போ சாப்ட்டுக்றா நைட்டுக்க செய்னு என்ன செய்றதுன் தெரில ஏதாச்சு செய்னு
ஏ இன்னைக்கு சண்டே எது எடுக்லீங்ளா நீங்க வீட்ல
உஹும் எடுக்ல பாக்லா இல்லன் ஒரே டைமா அவுங்க பர்த்டே அன்னைக்கு எடுத்துக்லானிட்
ஆஹா சேரி சேரி புதன் கெழம வருது பர்த்டே ஆ
துங்குக்கு வருது
ஏதாச்சு கொஞ்சமா அமௌண்ட்ருந்தா குட்த்தன்ப்ப முடியுமா ஒன்கிட்ட
என்னது
அமௌண்ட் ஏதாச்சு இருந்துச்சுனா குடுத்தனுப்புங்க நா உங்களுக்கு தரே
ஆ சரி கேட்டு பாக்கறே எ கேட்டு பாத்து என்னன் சொல்றே
உம் உம் சேரி சேரி கேட்டுட் சொல்லுங்க மறக்காம குடுத்துட்றே நானு
ஐயோ ஆம்மா இப்போதா அக்கௌண்ட்டு காம்ச்சாங்க அண்ணாவு இதுக்கு முன்னாடி பந்தம் மொத்தத்தையு அனுப்பிட்டுக்கறாங்க கடன் காரங்களுக்கு அக்கமா க இது ஆ அந்த இதுலியே ஆயர்பாதா வச்சிருந்தாங்க
செரி செரி விடுங்க விடுங்க
உம்
இந்த உ கொழந்தைங்களுக்குலா இப்போலா நல்ல பழக்கங்கள் அதெலா குட் டச் பேட் டச்சுன் சொல்றாங்கல்லியா அதெல்லா சொல்லிக் குடுத்து வளக்ணு என்ன கொழந்தைங்களா இப் இப்போ நறைய விஷயங்கள் இப்போ ப பெட் பெட் ற்றோர்கள் வந்து எப்பய்மே கொழந்தைங்கள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தா மட்டுந்தா அவ்ங்க எல்லாத்தய்மே வந்து சொல்லுவாங்க நம்ப எப்பய்மே ஒரே ட ஒரே மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரிட்டா இருந்துச்சுன்னா கொழந்தைங்க பயந்துட்டு எதுமே நமக்கிட்ட வந்துஸ் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அதுனால கொஞ்சொ எப்பய்மே அவங்கள் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தம்லனா எந்த ஒரு விஷியத்தைய்மே வந்து சொல்லு சொல்லிப்பாங்க பயோ இல்லாம இப்பர்ந்து நம கொழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி தர்றது உங்க நல்ல ஆ நல்லது
நல்ல பழக்கொந்தா ம்
ஆ அதே மாதிரி எப்பயுமே உன்னால முடியாது உன்னால முடியாது அனைட்டு ஆ இந்த கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா ஒரு கொழந்தைகிட்டு இன்னொரு கொழந்தைக்கு இந்த மாரி பண்ணக்கூடாதுன்ன அவங்க மனுசு சின்ன கொழந்தைங்க மனசு ஒடஞ்சிருவாங்க அந்த மாதிரி எல்லா எப்பயுமே பண்ண கூடாது நம்ம எப்பமே அவங்கள உன்னால முடியு அன்ற அப்டியேதா சொல்லி வளக்கணு கொழந்தைங்கள உன்னால எல்லாமே முடியுன் சொல்லி வளத்தா கண்டிப்பா நாளைக்கு அவங்க எதிர்காலத்துல நல்லாவே
க நல்லா இருப்பாங்க ஆ ஆமா அந்த மாரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்க குடுத்து டோன்னா அவங்களால கண்டிப்பா எல்லாத்தையு சாதிக்க முடியு ம்
ஏ அவ்ளோதா நீ உனக்கு எதுமே தெரியாது அவ்ளோதா அப்டின் சொல்லிட்டே இருப்பாங்க
ஆமா
சவ்ண்டு வந்துகிட்ருக்கு உங்க கிட்ட
அய்ய சொன்னா கேக்க மாட்டுக்கறாங்க இங்க
எழுந்து வெளியவாச்சு வந்துருங்க இல்லன்னா நம்ளுக்கு
ஆ செரி சொன்னாலு கேக்க மாட்டக்கறாங்க இப்ப இப்ப கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது இப்போ கேக்குது ப் பரவாயில்ல ஓரளவுக்கு அந்த மாதிரி எப்பயுமே உன்னால முடியுன் சொல்றவங்க எடத்துல நீங்க இருங்க முடியாது உன் னால ஆகாது அப்டின்னு சொல்ற எடத்துல எப்பயுமே அது கேட்டுக்காதிங்க
ஆமாமா இங்க ரெண்டு பேருமே அப்டிதாக்கிறாங்க எதன்னா ஒண்ணு சொன்னா அது முடியுன்னு சொல்றதுல்ல
ஆன்னா தெரியாது
ஆமா எல்லா தெரிஞ்சிக்கிற மாரி பண்றாங்க நாம எதா சொல்லும்போது ம் இன்னிக்கு எதுமே தெர்ரதுள்ள அப்றோ என்னாத்துக்கு பேசுர அப்டிங்கிறது பண்ண நா கேக்கும் போது செரி நம்மளாலயே முடியாதுன்னு சொல்ட்டு நானு எந்திச்சிக்கிறது என்ன பண்றது உங்களால ம் ஏன்னா ஒரு விஷ யத்த சொல்லும் போது முடியுன்னு சொல் உன்னால முடியு செய்ன்னு சொல்றது இல்ல இவுங்க எப்பயுமே சொன்னா அதெல்லா உன்னால முடியாது அப்டின்னு இர்றா
கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது நான் அதனால
அப்டிங்களா ஆ சரி ஓகே